ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
அ கேகுது மேடம் கேக்
அ கேக்குது கேக்குதுங்க சார் எங்க என்ன ப்ராப்ளம்னா ஒரு கட்டத்துல எங்க மாமனார்னால அத தாங்கவே முடியல ரொம்ப பவர் அதிகமா குடுத்து
அ செரிங்க அ
ஒடம்பு ஏத்து ஏத்துக்கல ஒடம்பு ரொம்போ மெழிஞ்சிட்டாரு
செரிங்க அ
ரொம்பாமே என்ன சொல்றது சீரியஸா ஆயிட்டாரு லாஸ்ட் டைம் எல்லா முடியல அந்த ஒரு கட்டத்துக்கு மேல அவர்னால அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் தாங்க முடியல அந்த அளவுக்கு அது வந்து பவர் ஃபுல்லா இருக்குங்க அந்த இன்ஜெக்ஷன்
அ அப்பிடித்தாங்க இருக்கு அதாவ்து அந்த அது அந்த இன்ஜெக்ஷனே ஒரு லிமிட்ட தான்டுனா அது இன்ஜெக்ஷன் பவர் பத்தாம போயிரு அந்த நோயினுடைய தீவிரம் வந்து கூடிக்கிட்டே போயிரு அந்த மாரி சொல்றாங்க அ அப்போ அந்த அந்த பகுதியே எடுக்க இருக்கிற மாரி கால்ல எங்க வெந்திருக்கோ அந்த பகுதிய எடுக்கிற மாரியு ஒரு சுச்சுவேஷன் வந்தாலு வந்துரு அந்த அளவுக்கு போகலில்ல
அந்த அளவுக்கு போகலிங் சார் அந்த கையில மேல அந்த முட்டி இருக்கு இல்லிங் சோல்டர் மேல் சைடு்ல அந்த எலும்புக்குள்ள வந்திருந்துச்சு அ ரொம்ப நாளா அது வந்து கண்டுபிடிக் வே முடியல யாருனாலிமே அ அந்த மாரி டாக்டர் டர்ச் பாத்தா தா சார் அத பத்தி தெரியு நெறைய டாக்டர்ஸ்கு அதுனால அது என்ன ப்ராப்ளம் அப்டிங்கறது
அது முதல்ல டயக்னைஸ் பண்றதே பெரிய ந கரெக்டா டயக்னைஸ் பண்ணனு அது எந்த எடத்துல என்ன மிஸ்டேக் என்ன குறைன்னு சொல்லி கண்டுபிடி உ
கண்டுபிடிக்கவே முடியல இங்கே அத சீரீஸா லாஸ்ட்டா அதுக்கப்புறோ கோயம்புத்தூர்ல வந்துதா கண்டுபிடிக்க முடிஞ்சுது அ இப்ப பரவாயில்ல நல்லா இருக்காரு
நீங்க ப்ராப்பர் கோயம்புத்தூரா பக்கத்து ஊர்ல இருக்
இல்லிங்க நாங்க கோயம்புத்தூர்ல இப்ப ஒர்க்குக்காக இங்க இருக்குங்க ஃபோர் இயர்ஸ்சா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரு இங்க ஒரு பிப்டீன் இயர்ஸ் இந்த பக்கம் தா இருக்காரு அப்புறோ மேரேஜ் ஆயி அங்க இருந்து இங்க வந்துட்டோங்க நாங்க பசங்க ஸ்கூல் சேத்திட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இங்க இதுக்கு முன்னாடி ஜாயின் பேஃமிலியத்தா இருந்தோ ஃபோர் இயர்ஸ்கு முன்னாடி அப்புறோ அங்க ஒரு ஃபோர் இயர்ஸா இருந்தோ ஜாயின் ஃபேமில அதுக்கப்புறோ நெக்ஸ்ட்டு தா இங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு வந்து கோயம்முத்தூர் வந்துங் ஒன்னு பிரச்சனை இல்லையா போயிட்ருக்கே எப்டியோ
சரி கொஞ்சோ பொறுமையா இருங்க ஏன்னா இப்போ நீங்க வந்து உடுக டைய சப்போட்டுக்கு ஆள் இல்லைங்கும் போது உங்க பிள்ளைங்கள நீங்க வந்து கொஞ்சோ பெருசா வள க்கற வரைக்கு அ கொஞ்சோ கேர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறோ நீங்க வந்து ஜாப் சேந்துக்கலா அ அதுக்கு எடையில வ ந்து அந்த ஃப்ரீ டைம் கெடைக்கும் போது நீங்க நல்லா யுட்லைஸ் பண்ணிகிருங்க அந்த சின்ன சின்ன கோர்சஸ் ந்து முடிச்சு வெச்சுகிருங்க முக்கியமா உங்குளுக்கு வந்து அந்த டீச்சிங் லைன் புரஃபஷன் வந்து உங்குளுக்கு த சரியான அ பெட்ரா இருக்கும்து நா ஃபீல் பண்றே ஏனா பிள்ளைங்ளையு கவனி
சைட்ல கொஞ்சோ அந்த அளவுக்கு இன்கம் வராதுங் அ வ் என்ன சொல்றது
ஆம் ஏன் பண்ண முடியாது ஆமா டீச்சிங் லைன்னா இப்ப அந்த மெட் ரிகுலேஷன் மாட்டசெரி மெட்ரிக்குலேசன் அந்த மாரில்லா ட்ரைய்னிங் எடுக்கணும் மேடம் அது ஸ்டாட்டிங்ல வந்து கம்மியாதா இருக்கு எந்த ஜாப்ல போனாலு
ம் ஸ்டாட்டிங் கம்மியாத்தா இருக்கு ம் அந்த மாரிதாங் சார் பாக்
இல்லன்னா நீங்க வந்து உங்குளுக்கு நல்ல ஃபேன்சியா சம்பளோ நல்லாம்னா நீங்க சாஃப் ட்வேர்தா டெவலப் பண்ணிக்குணு
ம் எஸ் சா எஸ் சா
சின்ன சின்ன அந்த கம்ப்யூட்ரு கோர்சஸ் முடிச்சுட்டு அதுக் தவுந்த மாரி ஜாப்பு ஆன்லைன் ஜாப்பே நெற ய வருதுன்னு சொல்றாகளே
ஆமாங் சார் அந்த மார்தா சார் பாத்துட்டே இருந்தாரு செர் ஆன்லை ன் ஜாப்ப மாரி எதாவ்து பாத்துக்லா வீட்லந்த ஒர்க் பண்ற மாரி ஏனா நானே இ அவுரு னாலியு எங்கியு போக முடியாது எதையுமே பாக்க முடியாது மானிங் போனாருனா சம்டைம்ஸ் நைட்டு டுவெல் ஓ கிளாக் கூட ஆகுங் வீட்டுக் வறதுக்கு
உங்களுக்கு வந்து ஆப்ஷனலா இருக்கணு அப்ப வேல பாக்கணும்னா பாக்கலா பாக்கலைனா வீட்ட வீட்ல உள்ளவங்கள கவனிக்கிறது அது ஒரு வ வேலை ஆயிரு எல்லா வேலையும் முடிச்ட்டு ஃப்ரீ டைம் கெடைக்கும் போது மட்டு நீங்க ஜாப் பாக்கற மாரி இருக்குணு
ஆமாங் சார் ஆமாங் சார் அ ஏனா அந்த சை டு அம்மாங்க அப்பாங்க சைடு அங்கியு நானே தா போ கணு அவுங்ளையு பாத்துக்கணு தம்பி கொஞ்சோ அந்த மாரி இருக்கனால அவுங்களையு பாத்து க்கற மாரிருக்கு அப்பா அம்மாவியு பாக்கற மாரிருக்குங் அதனால எல்லா சைடுமே கொஞ்சோ சிக் கல்தான் இருந்தாலு எனக்கு வந்து வேலைக்கு போகணு நா சம்பாதிக் குணு அப்டிங்கற எண்ணோ இருக்கு அதா அதுனால நம்ம செட் ஆக மாட்டிங்கிது பாக்லாங் சார் அதா பாத்துட்ருக்கு ட்டை பண்ணிட்டேந்தா நம்மளுக்குன்னு
அ செர் செரி செரி
அப்புறங் சார் வீட்ல எ அம்மா இருக்காங்ளா வீட்ல யார்ருக்காங்க
இல்ல எங்க அமா எங்க அம்மால்லா தவறிட்டாங்க அது ரொம்போ வ ஏஜ் எ அவுங்களுக்கு எயிட்டி இயர்ஸ் இருக்கும்போது அவுங்க தவறிட்டாங்க ஆ இப்ப என்ன இப்ப அடுத்த ஜன்ரேஷ்சனுக்கு வந்துட்டமில்ல மேடம் இப்ப எனக்கே சிக்ஸ் எபோ சிக்ஸ் இயர்ஸ் ச்சி எங்க வீட்ல நா தா கடைசி எனக்கு முன்னாடி பெறந்தவங்கள்லா என்ன விட மூத்தவங்க அறவத்தஞ்சி அறுவத்தெட்டு அந்த மாரி வயசு ஆயிருச்சி எல்லாருக்கு
செரி சார் செரிங் சார் அப்ப வீட்ல ஒய்ஃப் இருக்காங்கங்
ஆமா எ மிசஸ் இருக்காங்க நானு எ மிஸ்சசு வீட்ல இருப்போ அவுங்க வந்து இப்ப வு ன ம மகளோ மகனோ வரும்போது அவுங்கள கவனிக்கிறதுதா வேல
ஆமாங் சார் இனி இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அவுங்கள பாத்துக்கிட்டு வீட்டு வேல பாத்துக்கி ட்டு நம்ம அது கவனிக்கறது பெரிய விஷ்யோ யோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்றோ ஒடம்பு ஒத்துழைக்காது அ அதுக்கப்றோ எது பண்ண முடியாதுங்
ஆமாமா
காலத்துக்கு தவுந்த மாரி அப்டியே மாரி போயிட்டே இருக்க வேண்டிதாங் அ ஆமாங் சார் ஆமாங் சார் பார்த்து ட்ரைப் பண்ணிட்டே இருக்காலா ஆனா அந்த ஓ கெடைக்கக்கூடிய ஃபுட்டு மட்டு நல்லா ஹெல்த்தியா இருந்து ச்சுனா கொஞ்ச நல்லா இருக்கு இப்ப வர ஃபுட்டு வந்து என்ன மாரி னா இந்த கடைலலா அதிகமா ஹெல்த்தி ஃபுட்டு இருக்கா
அதிகமா இப்ப இந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்றதே ரொம்ப கொறச்சுட்டோ ஏனா அவங்கெ என்ன அந்த ஆயில் வந்து ஒத்துக்க மாட் டிங்குது நம்ம சின்ன வயசுல சாப்டது ஓரளவுக்கு எதுனாலு சாப்டா ஒடம்பு ஏத்துக்கிடுச்சு இப்ப வந்து எங்கயாவ்த் து வு ஆசப்பட்டு ஒரு வெளிய போய் சாப்டோம்னா ஒரு மாரியா ம் நெஞ்செரிச்சலு எதுக்களிக்க றது அந்த மார்லா ப்ராப்ளம் வந்துருது அதனால வெளியிலே சாப்புட்றதே ரொம்ப நிப்பாட்டிட்டோ
ஆ ஆமாங் சார் ஆமா நல்ல விஷ்யந்தாங்க நாங்களு அ அதிகமாவே வெளிய போ மாட்டாங்க ப்டிதா சப்போஸ் வீட்ல ஒடம்பு சர்ல அந்த மாரி இருந்த சமயத்துல மட்டுந்தா வெளிய சாப்ட்ற மார்ருக்கு மேக்சிமம் வீட்டுக்குள்ளயே வீட்டு சாப் பாடு சாப்டே பழகிட்டோ ஏனா கிராமத்துலலா அந்த மாரி கெடைக்காதுல்லைங்க அங்குருந்து பழகிட்டோ நாங்க அது சாரெல்லா வ் க வெளிய சாப்டு அதிகமா இருந்து பலகிட்டாரு அ நாங்க கொழந்தைங்க அந்த மார் லா இருந்து பழக் எனக்கு புடிக்காதுங் இந்த மாரி கட ஃபுட்டெல்லா சாபட்றதுக்கு
இல்ல இல்ல இந்த வயசுல நீங்க ஓங்க நீங்க எங்க ஏஜ்ல வந்து சாப்றது வந்து ஓரளவு ஏத்துக்குறோ ஆ இப்போ போற எடங்கள்ல வந்து வேற என்ன செய்றது சாப்ட வேண்டிய கட்டாயமாயிரு ஒரு நாலு பேரு ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க அந்நேர சாப்ட வேண்டிய கட்டாயமாயிரு அந்த இதுலா ஏத்துக்குறோ என்ன ஒரு நல்ல ஹோட்டலா கெடைக்கிறதுக்கு மதுரைல வந்து திருமுன பக்கம்முலா சின்ன சின்ன டிஃபென் சென்ட்ரு ஹோட்டலு கடைகள்லா நெறையா பெருகிருச்சு இருந்தாலுமே குறிப்பிட் ட கடைகள்லதா ஹோட்டல்லதா நல்ல ஆ ஓ அந்த மாரி வந்த ஹெல்த்து கான்ஷியஸா அவங்க தயார் பண்றாங்க மத்ததெல்லா வந்து பிஸ்னஸ் மோட்டிவா இந்த அஜினோமோட்டோ போட்றது அ இல்லன்னா எதாவ்து ஒரு எண்ணெய வச் சு பொரிச்சு குடுக்கிறது நெறைய கடைகள்ல பாத்தம்னா கூட்டம் கொறைய மாட்டிங்குதுனு அவ்ளோ பேரு வந்து சாப்ட்றாங்க அவுங்க அந்த எண்ண அந்த ஓ ஓ தயாரிக்கிற பொருள்லா அ ஒடம்பு ஏத்துக்கணு ஏ
ஏனா ஒரு டைம் ஒரு ஒன் யூஸ்தா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டமுனா அந்த எண்ணெய்ய மறுடி அ கொட்றதுக்கு இன்னு மனசு வராதுங் மறுபடியு எதுக்காவ்து யூஸ் பண்லாமா அதுக்கு யூஸ் பண்லாமா அப்டிங்கிற தாட் வரு யாரா இருந்தாலுமே அந்த திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய எண்ண வந்து
ஆமா அது ரொம்ப பாதிக்குங்க அது வந்து அந்த எண்ணெய்யினுடைய விஸ்காசிட்டி வந்து கொறச்சிருங்றாங்க எண்ண வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஊத்தும்போது நல்ல டைலியூட்டடா பியூரிஃபைடா இருக்கு நல்லா ரீஃபைன்டா பண்றோ அ வா பண்ணி தா குடு குடுக்குறாங்க அது வந்து ரிபீட்டடா யூஸ் பண்ணும் போது அந்த எண்ண அந்த ஹீட்டு ஏறி ஏறி அந்த எண்ணெயுடைய தன்மைய வந்து கொழ கொழனு அந்தா அதாவ்து அந்த விஸ் கோசிட்டி கொறஞ்சுருன்றாங்க ஆமா அது வந்து நம்ம சாப்டும்போது நம்ம வ அ ஒடம்புல போயி அது வந்து செமிக்காம பிள அந்த பிளட் வெசல்ஸ் எல்லா அடைக்கிறதுக்கான ரீசனே அதுதா சொ சொல்றாங்க அந்த எண்ண வந்து ஹார்ட்னஸு கூடிருது அந்த ஹார்ட்னஸ் கூடுனது வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டிங்குது அப்டின்றாங்க
ஆமாங் சாரு அந்த மாரிதா கடைகளெல்லா சாப்டும் போது அ அந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க இ சா ஒரு சில கடைகள் நல்ல ஃபுட்டு் அப்டின்னாங்க ஆனா இதுல வந்து நம்ம என்ன ஹெல்த் தி எது ஹெல்தின் ரொம்பலா கண்டுபிடிக்க முடியாது அங்க போய் ஆராய்ஞ்சிட்டு இருக்க முடியாது இருந்தாலு அதிகமா எடுக்காம
ஏதோ ஒரு அகேஷனலா ஒரு நாலு பேர் சறராங்க இல்லைன்னா ஒரு ஊருக்கு போறோம் அந்த நேரம் போய் சாப்பிடுங்கன்னா பண்ணிக்கலா ஆ தவிர்க்க முடியாத நேரத்துல சாப்ட்டுக்கலா நம்ம வந்து ரொட்டீனா ஆமா ஆமா மேடம் ஆ
கூடாது அங்க போடக்கூடிய அந்த ஸ்பைசி பை அந்தது மசாலா ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்லு தூக்கலா இருக்கு
அது அது டேஸ்ட் ஆ டேஸ்ட்டுக்காக வந்து சாப்படுறாங்க அந்த டேஸ்ட்டு வந்து அந்த அந்த பட்ஸ் வந்து அந்த நாக்கில இருக்கிற டேஸ்ட் பட்காக சாப்டறாங்க அது சாப்பிட்டு பழகிட் நம்ம வெறும் வீட்ல வந்து சாப்ட்டோம்னா என்னமோ ஆ க க களந்தண்ணி குடிச்ச மாரிய வக்க போர்ல சாப்ட்ட மாரி ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயீடுது
ஆமாங்க சார் ஸ்பைசியா இருக்கு நல்ல என்ன சொல்ற நாக்குக்கு நல்ல ருசியா கேக்குது இந்த பசங்க ங்கள வெளியே போனா எங்காவது அப்போ கடை ஹோட்டல் போலாமா ஏதாவது வாங்கி தருவியா பிரியாணி சாப்டலாமா அப்படி வெளியே போனாவே இந்த பசங்க ஒரு டைம் சாப்டற கூட்டிட்டு போனதுனால திரும்ப அதமாரி கேக்குறாங்க வீட்ல நல்லாவே இல்லப்பா அம்மா சமைக்கிறது நல்லா இல்ல கடையிலன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களே சொல்றாங்க அந்த மாரி அந்த டேஸ்ட்டா இருக்கு கேக்குதுங்க இப்ப என்ன பண்றது தவிர்க முடியாது குழந்தைங்களே அதனால ஏதோ சமயத்துல வாங்கி கொடுப்பாங்க ஆனா ஸ்பைசியா இருக்கு நல்லா இருக்கு
சரிங்க ஆமாம்மா வெளியில அதான் அந்த ஸ்பைசி ரீசன் வந்து இந்த அஜினொமோட்ட தா மேடம் அஜினோ மோட்ட அது வந்து என்னனா நம்ம ஒரு தடவ சாப்ட்டோம்னா ரெண்டாவது மறுபடியும் சாப்பிடநு சொல்லி நமக்கே அந்த ஒரு இன்டென்ஷன்
ம் கலர்ஃபுல்லு அந்த மேக்கப் என்னென்னவோ போட்டு மேல பாத்தா அந்த பிக்சர்ஸ் பார்த்தாவே கண்ண அப்படியே கவர் பண்ணு பாத்தாவே அழகா இருக்கு
ம் ம் இந்த சாப்ட்னஸ் பண்றதுக்காக அதுல வந்து அந்த சாஃப்ட்ரிங் ஏஜென்ட் மாதிரி இந்த ஆ சாதாரணமா சொன்னம்னா அந்த சோடா உப்பு மாரி சோடா மாவு கலந்தோம்னா அதுல மிக்சு பண்ணி கொடுத்தோம்னா ஹார்ட்னெஸ் போய் நல்ல பொறிச்ச கொடுக்கும்பது உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கு மொறு மொறுனு இருக்கு அதுவும் அந்த டேஸ்டு மசாலா எல்லாமே கலந்து புள்ளைங்க ல இது வந்து அது நல்லா ஒரு மேக்ரேட் மாரி ஈருத்துக்குருது
ஆமாங் சார் ஆமாங் சார் ஆ சாஃப் ட்டா இருக்கு அந்த ம இது போட்டாவே சோடா மாவு போட்டாவே சாப் சாஃப்ட்டா ஹார்டா இருக்குற பொருள் கூட சாஃப்ட்டா வந்துருதுங்க எண்ணெய்ல போடும்போது
ம் ம்
குழந்தைங்க விரும்பி சாப்டுறாங்க அ இன்ன பண்றது வெளியேல்லாமே அப்டிதாங்க இப்ப ஒரு பொருள் வாங்க போனா கூட இதே டிமார்ட்டு எடுத்துக்கோங்ளே டிமார்டுக்கு போனாவே நாம இந்த பட்ஜெட் தா அப்டின்னு சொல்லி போட்டு போனா உள்ள போனா ஃபை தெளவ்ஸன் போர் தௌசண்கு குறைவா உள்ள இருந்து வெளிய வர முடியலங்
ஏன் அவ்வளவு கூட்டம் போறாங்னே தெரியல டிமார்ட்ல வந்து எதுவு சீப்பா கிடைக்குதா என்ன
சீப்பாலா இல்லிங் சார் ஆனா அங்க சீப்பான்னு போட்ருக்காங்க ஆஃபர்ன்னனு சொல்லி இது குறைவா குறைவு போட்ருக்காங்க ஆனா அந்த மாரி கிடையாது என்ன சொல்றது ரேட் எல்லா ஹைபையாதா இருக்கு
ஆ ஆ இப்ப நம்ம உடு வீடு ருந்து அங்க ஒரு டி மார்ட்டுக்கு போனும்னாலே ஒரு ஆட்டோ புடிஸ்ட்டு போனு அதுக்கு ஒரு நூத்து அம்பதுருவா இன்னு நூறுரூவா நூத்திஅம்பரூவா மினிமம் ஆகு வரும்போது ஒரு நூத்திஅம்பரூவா அந் இந்த முந்நூருவாயா வந்து இங்க உள்ள லோக்கல்ல குடுத்து வாங்கணும்னா தேவையான பொருள வாங்கிகலா அதுவங்க எவ்ளோ சீப்பா கொடுத்தாலு அதுக்கு இதுக்கு பேலன்ஸ் ஆகாது இன்னு இன்னு சொல்ல போனா அங்க போய் வாங்குறது கொஞ்ச கூடுதலா தா இருக்கு
உம் கூடுதலத்தா இருக்கு அந்த கண்ணு பாக்குது இல்லிங்க சார் அந்த பொருள் எல்லாமே பாத்து அப்டியே கவர் பண்ணு
ஆமா எதாது ஒரு பொருளா வாங்க போவோ ஆமா தேவையில்லாத பொருள நாலு பொருள வாங்கிருவோ
ஆமாங் சாரு அ கண்ணு பாக்குதில்லைங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு அது வாங்லாமா இது வாங் லாமா இன்ட்ரெஸ்ட் வருது தூன்றுது அதனாலாத டிமாட்லேயே டிமாட் கு போனா அவ்ளோ கூட்டங்க அந்த மள்ளியக்கடைல பாத்தா அவ்ள கூட்டமே இருக்காது ஏன்னா மள்ளிக்கட்ல நம்ம போனாலுமே இந்த பொருள் தா வாங் போது இதோட நிறுத்திக்லா அப்டின் சொல்லி டக்